ஹலோ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ நானு நல்லா இருக்கேன்ங்க ம் சாப்ட்டாச்சிங்களா என்ன சமையல்
இன்னைக்கு மத்தியம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கீர கொழம்பு கேரட் பொரியல்
பரவாயில்லங்க கீரைகள்லா எடுத்துக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமான சமையலா இருக்கு
ஆமா கீரை வந்து நாங்க வாரத்தில்ல ரெண்டு டைம் தா சாப்டுவோம் அது ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால அது எ உண்மையாங்க உணாவுல நாங்க அதா வந்து சேத்தோ
நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு டைம் தாங்க எடுக்கு எடுத்துக்கிரமா இருக்கு ஏன்னா இங்க அந்த அளவுக்கு கீர வந்து கெடக்க மாட்ருக்குங்க அ வந்து வெந்தய கீர கெடைக்குது ஆனா வந்து பாத்திங்ன்னா எங்க என்னுடைய கணவருக்கு வந்து பாத்தீங்ன்னா அந்த வெந்தய கீர வந்து புளிப்பா இருக்கு கசப்பா இருக்குன் சொல்லிட்டு எதயாவது ஒரு நொட்டோ சொல்லிட்டே இருக்காங்க
நீங்க வெந்திய கீரய வந்து நல்லா சமைச்சீங்ன்னா வந்து அந்த புளிப்பு தன்மைய வந்து கம்மியாவு நீங்க என்ன பண்ணனுனா அது செய்யு போது கொஞ்சோ வந்து புளியு கொஞ்சோ வந்து கீரய வந்து பாத்தீங்ன்னா எலசா இருக்றதா பாத்து நீங்க வாங்கனீங்ன்னா அந்த கீர நல்லா இருக்கு கோ அத நீங்க பொரியல் செய்யாத கொழம்பு செஞ்சுட்டு களி இல்லனா வந்து சாதம் அதுக்கு சேத்து சாப்ட்டீங்கன்னா அருமயா இருக்கு
ஆமாங்க எனக்கு வந்து பாத்தீங்ன்னா எங்க வீட்ல களி வந்து செய்வாங்க ஆனா வந்து எனக்கு வந்து செய்ய தெரியாம அந்த களி வந்து பாத்தீங்ன்னா எப்டி கின்றாங்கன்னு தெரில ஆனா அது ஒரு உருண்டயா நா பாத்துருக்கே ஆனா மத்தவங்க செய்யுபோது நா சாப்டுவ ஆனா எனக்கு வந்தா சாப்ட
அது ஒரு எளிய முறை நீங்க வேனா வீட்ல ட்ரை பண்ணி அக்கா பாக்லா நா சொல்றே பாருங்க அது ஒண்ணுமே இல்ல நீங்க கேழ்வரகு மாவு வெச் வெச்சுருக்கீங்களா அந்த கேழ்வரகு மாவு வச்சுதா நீங்க கின்டனு ஃபஸ்ட் தண்ணி வந்து ஒரு கு இதுல வந்து அளவா வந்து போட்டுட்டு எத்தன மாவு போடுறீங்ளா அத எடுத்து டபுளா வந்து இது பண்ணி ஊத்திட்டு அதுக்கப்றோ மாவ போட்டுட்டு அத பதமா கிண்டி எடுத்தா களி ரெடியாய்டுங்க ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அடுத்த டைம் ஈஸியா அத வந்து நீங்க பண்ணி
செரிங்க அடுத்த வாட்டி நா களி வந்தா செஞ்சு பாக்குறேங்க இப்ப நா வந்து என்ன பண்ணேன்னா தம்பி வந்து தூங்கிட்டாங்க நா வந்து ஒரு ப்ரௌனி பண்லான் சொல்லிட்டு பண்ணியிருக்கேங்க இப்ப வெந்துட்ருக்குங்க அது ஒரு இருவது மிஷன்னா வேகணுனால நா இட்லி குண்டால வெச்சிருக்கேங்க எங்க வீட் ட்லலா வந்து பாத்தீங்னா அவன்லா கெடையாதுங்க இட் இட்லி பாத்தரத்லியே நா வெச்சுட்டேங்க அது எப்டி செய்யணுனு உங்ளுக் சொல்றங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கனா வெண்ணையு டார்க் சாக்லேட்டு டபுள் பாய்லிங் மெத்தேட்ல வந்துப் பாத்தீங்னா நம்ம ஹீட் பண்ணிட்றோங்க அதுக்கப்றோ வந்து பாத்தீங்னா ம் அ ஒரு ஆஃப் கா ஆக் வந்து நம்ம மைதா எட்த்துக்றோன்னா ஆஸ் கப் வந்து அதுக்கு சுகர் வந்து எடுத்துக்ணு நா என்னப் பண்ணே நாட்டுச் சக்கரயு அப்றோ வந்து வெள்ளச் சக்கரயு சேத்து மிக்சில போட்டு அடிச்சிட்டேங்க இப் ப்ப வந்து டபுள் பாயிலிங் மெத்தேட்ல வந்து நம்ம வெண்ணையு அ அ இதுவும் போ டாக் சாக்லேட்ட உருகி வெச்சிருக்கோலங்க அதுல வந்து இந்த சக்கரய கொட்ன்னுங்க அப்றோ ஒரு துளி உப் பூ போட்டுக்குணுங்க அதுக்கப்றோ ஒரு ஸ்பூன் வந்து அ அ ஒரு அர ஸ்பூன் போன்னுங்க பேக்கிங் சோடா அப்றோ அப் அர கப் மைதா வந்து போன்னுங்க அப்றோ வந்து மூனு இல்ல ரெண்டு முட்டங்க அ மூன் முட்ட போட்டீங்னா கொஞ்சோ லூஸா இருக்கு ஒங்கள்க்கு ரெண்டு முட்ட கொஞ் டைட்டாருக்கு அ இதெல்லாம் போட்டுட்டு அ சோடா மாவு எல்லாமே போட்டு நல்லா போட்டு பீட் பண்ணுங்க நல்லா ஒன் சைடாவே பு ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைசே பண் கா கிளாக் வெச்னா கிளாக் வைஸ் இதே மாரி ஒரு ஒன் சைடாவே பீட் பண்ணிட்டே இந்திங்னா அது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிருங்க அதுக்கப்றோ நா வந்து ஒருப் ஒரு அ பட்டர் ஷீட்டு இருந்தா அது யூஸ் பண்ணிக்லா இல்லனா எங்கிட்ட அதெல்லா இல்லங்க நா வந்து என்னப் பண்ண ஒரு அ ட்ரே மாயி எடுத்துட்டு அதுல வந்து வெண்ணையத் தடவி ஃபுல்லா இல்லனா ஒரு அ அலுமினிய பாத்ரோ எதனா இந்தா எடுத்துக் க்லா இல்ல ஸ்டீல் பாத்ரமு எடுத்துகுட்டு அதுச் ஃபுல்லா வெண்ணையத் தடவிட்டு இப்ற அந்த மிக்ஸ் பண்ணது எல்லாமே அதுல வந்து கொட்டின்னுங்கக் கொட்டிட்டு எங்கிட்ட வந்து வு அவன் இல்லாதனால இட்லி குண்டால தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வுட்டங்க அதுகப்றோ அது உள்ள ஒரு பிளேட்ட வெச்சி அதுக்கு மேல இந்த ஊத்துனத எடுத்துனு போயி அப் ப்டே வந்து வெச்சுட்டு சிம்லே வெச்சு ஒரு இருவது மிஷோ நல்லா வேக வுன்னுங்க என்ன இது எல்லாமே மா மாவா இருக்கு அத எல்லாம் மிக்சாயி நம்ம போட்ருக்கவே அதவே தண்ணிப் பதத்லே இருக்கோங்க நம்ம அது நல்ல வேக வுட்னுங்க ஒரு இருவது மிஷ் ஷ நம்ம வேக விட்டாதாங்க அது நல்லா வெந்து வரு இப்ப வெந்துட்ருக்கு இப்ப வழிய வந்துச்னாதாந் தெரியு நல்லார்ந்துச்சா இல்லியான்ட்டு இதுதாம் ப்ரொசீஜருங்க நல்லாஞ்ச்சுனா உங்ககிட்ட சொல்றே நீங்க இதியே செஞ்சு பாருங்க
சிரி நீங்க செஞ்சு பாத்துட்டு நல்லார்ந்தா எங்ளுக் சொல்லுங்க நாங்ளு எங்க வீட்ல வந்து ட்ரைப் பண்றோங்க இதோட எளிய முறைல நீங்க பிரௌனி செய்லாங்க உங்ககிட்ட மைக்ரோவேவன்ருந்தா ஒன்னுமே பிரச்சனையே இல்லங்க டார்க் சாக்லேட் கூட தேவல்லலங்க உங்குள்க்கு வந்து டார்க் பிஸ்கேட்ஸ் இருக்குலங்க அந்த பிஸ்கேட்ஸ வந்து தூள் தூளா வந்து அந்த மைக்ரோ ஓவன்ல இருக்றக் குன் ஒரு பாத்ரோ இருக்குது அந்த பாத்ரத்துலப் போட்டுட்டு கொஞ்சூண்டுப் பாலு கொஞ்சூண்டு சக்கரப் போட்டுட்டு அதுக்கப்பறமேட்டு பாத்தீங்னா அதுல வந்து லைட்டா வந்து அது பஃப்பாயி வரணுன்றதுக்காக பஃப்புனு வரன்றதுக்காக லைட்டா கொஞ்சூண்டு வினிகர் சாஸ் போட்டுட்டு நீங்க பண்ணீங்னா அதுவே அழகாக்
வினிலர் சாஸ்சுலாம் போட மாட்டாங்க போடுவாங்ளா
போடுவாங்கங்க பஃப்பா வரத்துக்காகன் கோ வந்து எங்க ஆபீஸ்ல வந்து மைக்ரோவ் மைக்ரோ அதுதாங்க அந்த வினிகர் சாஸ்ன்றை வந்து நா ஈனோ சொல்றங்க அந்த ஈனோவ போட்னோ அது வந்து நாங்க எங்க ஆ ஆபீஸ்ல வந்து செஞ்சு பார்த்திருக்கோங்க மைக்ரோவேன்ல அதுவே அருமையா இருந் அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான்ங்கா நீங்க வேணா ஒரு டைம் வந்து மைக் மைக்ரோவன் வாங்கிட்டு நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க பட் இதோட வந்து நல்லது வந்து பாத்தீங்கன்னா ஈவி்னிங் டைம்ல வந்து நீங்க ஆ இடியாப்பெ இன்னூ நா வந்து பாத் ன்னா ஆ கொழுக்கட்ட கொழுக்கட்ட ஈஸியா செய்யலாங்க அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க இட்லி குண்டான்ல்லே இப்ப வோவ் வெக்கிற மாரி கொழுக்கட்டமாவோ ரெடிமேடா அவைலபிளா இருக்கு இல்லா உங்க வீட்லயே அரிசி மாவு ன்னாலூம் அதல வந்து ஈஸியா செஞ்சிக்களா அது வந்து ஒரு ஏல் பீஸ்ண்ணே உங்க உங்க குழந்தைக்கு நீங்க உங்க வீட்டுல இருக்ர எல்லாருமே பெரியவங்களுர்ந்து சிறியவர்க வரைக்கோ எல்லாருமே சாப்பிட்லா இன்னா ஒன்னு கொழுக்கெட்டுக்குள்ள இருக்க பூர்ணம் மட்டும் கொஞ்சோ அளவா கொஞ்சோ க அது வந்து மட்டூ ரொம்ப தித்திப்பா இல்லாத மாரி கொஞ்சோ மைல்டா இருக்கிற மாரி செஞ்சுட்டுன்னா எல்லாருமே சாப்பிட்லாங்க குழந்தைக்கலூ விரும்பி சாப்பிடூ கொழுக்கட் இந்த அதுக்கு பதில் இத ட்ரை பண்லாங்க நாளைக்கு ஈவினிங் ஸ்நேக்ஸா
நா வந்து பொதுவா பாத்தீங்ன்னா கொழுக்கட்டையூ செய்வேங்க அதுக் அப்புறோ நீங்க சொன்ன இடியப்பமூ செய்வே அதுக்கு அப்புறம் பாத்தீங்ன்னா நேத்துக்கு முந்தினோ வந்து பாத்தீங்ன்னா எங்க வீட்டுக்கூ விருந்தாளி வந்திருந்தாங்க நா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகி புட்டு வந்து செஞ்சேங்க அதுக்கு அப்புறம் அவங்க சாப்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது நீங்க நல்லா செய்றீங்க ஆரோக்கியமா செய் அப்படிங்குன்ற மாரி சொன்னாங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்ன்னா எனக்கு ஹூ இந்த இடியாப்போ வந்து எனக்கு செய்ய தெரியாதுங்க எங்க மாமியார் தாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறோ வந்து அவங் அவங்க வந்து எப்பவ்மே வந்து செய்வாங்க அதனால என்ன பண்ணாங்க அந்த எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடியப்ப பிளியரத வந்து வாங்கி கொடுத்தாங்க
ஒண்ணூ பிரச்சனை இல்லங்க நான் பேசிட்டு இருக்கேங்க நீங்க பாருங்க அது வந்து
இல்ல இல்லங்க நா சொல்லிற்றேங்க இப்ப இடியாப்பம் பிளியறத வந்து வாங்கி கொடுத்தாங்க அவங்க வந்து அத வந்து நான் என்ன பண்ணுவோ அரிசி மாவ போட்டு அத கிண்டி இடியாப்ப பிளியறதுல போட்டு நல்லா இடியாப்போ சுட்டு அத வந்து நான் சாப் ஏங்க செம்மையா இருந்ததுங்க அத வந்து அது வந்து நீங்க சூப்பரா வந்துருச்சுங்க நீங்களூ வந்து ட்ரை பண்ணிப்பாருங்க முறுக்கு பிழியறது நம்ம வந்து செட் பண்ணிக்கலாங்க
சேரிங்க சரிங்க நீங்க பாருங்க பிரச்சனை இல்ன்னா நாங்க ஈவினிங்ல பாத்தீங்கன்னா நாங்க எப்பவுமே வந்து தேநீர் தா குடிப் அதுவூ இஞ்சி போட்ட டீ தாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா இல்லன்னா எங்கோ என்னோட ஒய்ஃப் வந்து ரெடி பண்ணுவாங்க அருமையாக இருக் அதுக்கு வந்து நாங்க வந்து பெஸ் கேத் கொடுத்து தேநீர் வந்து குடிப்ப அது ஒடம்புக்கு நல்லது சளி இருந்தாலு அழ்ச்சிடு தீ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இஞ்சி ஏலக்கா அதெல்லா போட்டு நல்லா கொதி விட்டீங்கன்னா டீ வந்து ரொம்ப அருமையா இருக்கு அதே மாதிரி அத வந்து பில்டரு பண்ணு பில்டர் பண்ணிட்டு அங்க வந்து சூடா வந்து எனக்கு குடிப்ப அதுவுல்லது இப்ப வந்து இங்க மழ பெய்யல மழ பெய்யும் போது டீ குடிச்சா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு
ஆ செரி செரிங்க மேலு எதனா நீங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா சொல்லிட்டுருங்க
ஆங்க அ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீ மட்டு இல்லங்க பஜ்ஜியு வந்து நாங்க சேதோ டைம் வந்து செஞ்சு சாப்ட்ரு டீ கூட பாத்தீங்கன்னா போன வாரோ பஜ்ஜி செஞ்சு சாப்டோ பஜ்ஜிக்கு வந்து பாத்தீங்ன்னா உங்ககிட்ட வந்து இந்த கடல மாவு இருக்குலங்க அந்த கடல மாவு வந்து ந நல்ல ஒரு கன்ஸ்டன்டனங்சிங்ல நீங்க போட்டிட்ங்கன நீங்க வந்து வாழக்கா பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி உருளக்கிழங்கு பஜ்ஜி இதெல்லா வந்து செஞ்சு சாப்பிட்லா இன்ன வந்து இது வந்து நீங்க வந்து என்ன மட்டு கொஞ்சம் உங்ளுக் கம்மியா வந்து தாராளமா ஊத்தாத என்ன மட்டு கொஞ்சோ லிமிட்டடா ஊட்டி வந்து பஜ்ஜி செஞ்சீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது
என்னங்க பஜ்ஜி சாப்டா நல்லதுன்றீங்க
பஜ்ஜி சாப்புடுங்க பஜ்ஜி வந்து சாப்புட்து நல்லதுதாங்க பஜ்ஜி சாப்பிட்டா அதுக்கு ஏத்த மாரி உடல் பயிற்சியோ அதுக்கப்புறமேட்டு நடைப்பயிற்சி ஈவினிங்ல பண்ணுங்க சாப்ட்டுட்டு வந்து உடம்ப வந்து நீங்க வந்து சோம்பிஏரிகள் தனமா வச்சி த த தினமு வந்து ஒரு காலையில ஒரு மண் நேரம் ஈவினிங்ல ஒரு ஒரு மண் நேரோ நீங்க வந்து நடைப்பயிற்சி செஞ்சுங்கன்னா அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது நீங்க சாப் ச எல்லாமே செரிச்சிடு எந்த ஒரு பொருளு சாப்ட்டோனே அதுக் கி அதுக்கு ஈக்குவலட்டா இருக்கிற நீங்க எனா ஒரு வேலயே செஞ்சீங்கன்னா இந்த வேலையனால உங்களுக்கு வந்து அந்த உங்களோட கலோரிஸ் எல்லா பேர்ன் ஆகிடு அதனால வந்து உங்களுக்கு எந்த விதமான உபாதைகளு வர லேடீஸு அதே மாதிரி நைட்டோனு வந்து நீங்க தூங்குறதுக்கு முன்னாலே ஒரு ரெண்டு மண் நேரத்துக்கு முன்னாலே சாப்ட்டுட்டு கொஞ்ச நேரோ நடந்துட்டு அதுக்கப்புறமேட் நீங்க வந்து பெட்டுக்கு போனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா
எனக்கு எப்பவுமே உடற்பயிற்சி பண்றதுத ரொம்ப புடிக்கோங்க எப்பவுமே காலை மாலை இரவு மூன்று நேரமே நா வந்து உடற்பயிற்சி வந்து மேற்கொண்டுட்டு இருக்கங்க ஏ வந்து பாத்தீங்ன்னா பொதுவாவே வந்து அந்த உடற்பயிற்சி பண்றதுனால நா ரொம்பவே வந்து ஒல்லியாதாங்க இருப்பே
நீங்க வந்து ரொம்ப அதிகமான வேலை செய்றீங்க உடற்பயிற்சி செய்றீங்க நான் செய்றீங்க வீட்டுல சமையல் செய்றீங்க நீங்க எப்டிதா உங்களோட நேரத்த வந்து செலவிட்டுறீங்க மேனேஜ் பண்றீங்கன்னே தெரியல பாத்தா நீங்க எல்லாமே செய்றேன்னு சொல்றீங்க உங்களுக்கு எப்டி இவ்ளோ டைம் இருக்கு உங்களுக்கு அந்த டைம நீங்க எப்படி மேனேஜ் பண்றது
அதுக்கு வந்து மே மு முக்கியமான கார்ணோ பாத்தீங்ன்னா நீங்க சொன்ன சந்தோஷோ ஆனா அது சொ மெயின் ஆன காரணோ என்ன பண்ண காலையில அஞ்சு மணிக்கே எழுந்துப்பேங்க காலையில அஞ்சு அஞ்சு மணிக் கி எழுதுகின்னா எல்லா வேலையுமே சீக்கிரமா ஆயி
காலையில அஞ்சு மணிக்கு எந்து கிறது வந்து ரொம்ப நல்லது நாங்களு வந்து பணியா இருக்கு போது வந்து எழுந்துர்கது வந்து ரொம்ப அப்டினா அத நீங்க பனி காலத்துல தா அஞ்சு மணி எழுந்திரிக்குறத வந்து தவிர்க்குணுனு நா சொல்லுவே
சேரிங்க அப்ப தவிர்க்கதாங்க வேணு அது என்னன்னு தெரியலங்க எனக்கு எப்பவுமே சீக்கிரமா எழுந்து பழக் அதனால என்னால வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேல தூக்கமே வராதுங்க எழுந்து உக்காந்துடுவேங்க எல்லாருமே தூங்குவாங்க ஆனா எனக்கு மட்டு தூக்கோ வராது ஏனே தெர்லங்க செரிங்க உங்ககிட்ட பேசினது மகிழ்ச்சி மீண்டு அடுத்த அழப்புல சந்திப்போங்க
ஆமா அடுத்த காலில் சந்திப்போம் நன்றி
நன்றி வணக்கம்